அந்த ஃபைங்க
ம் அ வணக்கம்
என்ன பண்றே அ நா நல்லா இருக்கே நீங்க நல்லா இருக்கீங்ளா அ கேக்குது உங்ளுக்கு என்னோட வாய்ஸ் கேக்குதுங்ளா
அ கேக்குது கேக்குது அ நல்லா இருக்காங்க நீ நல்லா இருக்கீங்ளா
அ நானு நல்லா இருக்கே சிஸ்டர் சாப்ட்டீங்ளா
அ சாப்ட்டம்மா
சேரிங்க அ நானு காலையிலா நானு காலையில சாப்ட்டே சிஸ்டர்
அ செரி செரி
என்ன சாப்ட்டீங்க வீ
தோச தோச சட்னி
செரிங்க செரிங்க சிஸ்
ம் நீங்க
நா வந்துட்டு மஷ்ரூம் பிரியாணி மாரி பண்ணிட்டு சிஸ்டர் நானு
ம்
வேலையெல்லா முடிச்சிட்டீங்ளா
இல்லம்மா இப்பதா டிஃப்னே சாப்பிட்டோ நாங்க கொஞ்சோ வெளியே போயிட்டோ நேத்து லேட்டா எழுந்த
ஓ செரிங்க செரிங்க
நாங்க கோயில் வர போயிட்டு வந்தோ நேத்துக்கு செஞ்சு
ஓகே ஓகேங்க
ம்
ஆனா லேட்டா வந்தனால வந்து பொறுமையா
ஆமா அது இன்னிக்கு எழவே முடியாது அந்த கோயில் போய் மல மேல ஏறனு கல்லு முள்ளு அந்த மாரி இருந்தது அந்த எடத்தல்லா
கண்டிப்பா அந்த மல மேல நம்ப படிக்கட்ல ஏரி
படிக்கட்டு கூட ஏறிலமா படிக்கட்ன பரவாயில ஏறிலா இந்த இப்போ இந்த குட் இது மாரிக்குள்ள மலை அதுல்லா அப்டியே கல்லு கல்லா
அ ஆமா சகோ ஆமா சகோதரி இந்த பல் அந்த படிக்கட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஷேப்பாவே இருக்காது அது ஒடஞ்சு போய் இங்கேதா
இல்ல இல்ல படிக்கட்டே இல்ல இதுக்கு அ பாற மாரி இருந்துச்சு எல்லா இந்த சறுக்கிற பாறை மாரி அந்த மாரி இருந்துது
அந்த புடிக்கிறதுக்கு உங்ளுக்கு சைட்ல எதாச்சு இருக்குங்ளா கம்பி அந்த மாரி
இல்ல இல்ல அதெல்லா எதுவுமே இல்ல அந்த கல்ல வெச்சு வெச்சுதா புடிச்சி ஏத்துன்னு போனு அது வெயில்ல அது செஞ்சி பக்கத்துல இது செஞ்சின்னு ஒரு ஊரு இக்குது அந்த சைட் தா போயிருந்தோ
ஓ செரிங்க செரி எப்டி டிராவல் பண்ணீங்க கஷ்டமா இல்லிங்ளா உங்ளுக்
கஷ்டமா இந்தது போவே முடில என்னால ஒரு கல்லு காலெல்லா கல்லு கல்லா குத்துது அந்த கல்லுக்குட நைசா இல்ல அப்டியே முள்ளு முள்ளா குத்துது ம் வெயில் அதிக இக்குறதால நெருப்புல நடக்கிற மாரி இருந்துது
வெயில் டைம்ல ஏ சகோதரி போனிங்க மத்த
அ இல்ல அது போறதுக்கே மூணு மண்நேர நாலு மண்நேர ஆயிடுச்சு அது மேலே ஏறதுக்கு
ஓ மேல என்ன சகோதரி அங்க சாமி இருக்கு
அங்க வந்து துர்கையம்மன் இருக்கு
ஓ செரிங்க
அது வந்து அங்க போ அது அப்ப கூட நா ப்பா ஏழு மாலி ஏழு அடுக்கு ஏற முடில என்னால ஆறு அடுக்குதா ஏற முடிஞ்சுது ம் அதுக்கு மேல ஒண்ணு வந்து அது புல்லா இல்ல அதுக்கு புல்லா நல்லா ஆ இதுவு என்னது அந்த ஜருங்குற பாற மாரியே சைட்ல மட்டு கவுரு மாரி குத்துருந்தாங்க அத புடிச்செல்லா ஒரு ஒரு அது புடு டுச்சுட்டு நம்ம ஒரு ஐந் என்னுரு மீட்டர் ஏறணு அதலா ஏற முடியாது அப்டின்ட்டு நா போல மேல அவ்ளோ தொளவு போல
ஓ பாதிலயே நம்ம சாமி பாத்துட்டு முக்கியமான சாமி பாத்துட்டு திரும்பி வந்தர்னு ன்லாங்களா சகோதரி
இல்ல அங்க ஒரு கொலோ இருந்துச்சு அந்த கொளத்துல மட்டு கால இது பண்ட்டு ஆ நம்ம ப்ரசாதல்லா ஒருத்தர் கிட்ட குத்து அமுச்ட்டோ கீழ அது அது அதோட சாமி வந்து கீழருக்கு
ஓ செரிங்க
அது பாக்கணுன்னு குடுக்குறவுங்க குடுத்து வச்சுக்கும்போது தா மேல போ முடியும் என்னால அந்த அந்த ஆறு விதுவே ஆறு மலையே தாண்டமுல்ல அவ்ளோ வழியேத்துக்குச்சு ஏழு மழ ஏழு மல
ஓ கடைசியில கடைசி வரைக்கும் ஒரு பதுனோறாவா கொஞ்ச நீங்க கொஞ்ச கஷ்டப்பட்ருந்தீங்கன்னா கடைசிதா பாத்
இல்ல ஃபுல்லாவே முடியல காலெல்லா ஒரே மு கல்லு கல்லா குத் தீ அந்த மாரி இருந்துது ஆமா பஸ்ட் டைம் போனோ அதுவு அந்த ம மழ மழையெல்லா ஏறி பழக்கோ இல்ல நம்மளுக்கு படிக்கட்டு தேவனா கூடி ஏறிர்லா அந்த மாரி கல்லுலெல்லா கால வெறு கால வச்சு போறதுக்கு முடியல
சேரிங்க சகோதரி பரவால்ல செகண்ட் டைம் நீங்க அடுத்த தடவ போனீங்கன்னா கண்டிப்பா ஏழயு ஏறி ச நல்லா தரிசனம் பாக்க ட்ரை பண்ணுங்க
இல்ல எறங்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அததா பாக்குறோம்
ஓ ஏறும்போது ஈசி
ஏறது கூட கல்ல புட்ச்சு புட்ச்சு ஏறிர்லா எறங்கும் போது அது ஜறுக்குல்லா எங்க கால் வக்கி தேடிக்ல
கண்டிப்பா கண்டிப்பா மேலருந்து பாத்தீங்கன்னா கீழ சறுக்கெல்லா அந்த அது பாத்தீங்கன்னா தல சுத்துற மாரியே
ஆமா எனக்கு மயக்கமே வந்துச்சுன்னா பாத்துக்ங்க அது எறங்குற வழிக்கி அந்த ஆறு இதுவும் மொத்தம் மூ மூவாயித்தி செல்ற மீட்டர் அது மொத்தோ
ஓ அப்டிங்களா சேரிங்க சேரிங்க சகோதரி இப்பதா மொத தடவ இத நா கேள்விப்பட்றே பரவால நானு ஒரு நாள் ட்ரை பண்ணி பாக்குறே சகோதரி இந்த மலை ஏறாம கீழாலே நம்ப சாமி பா்க்கற மாரி இருக்
ஆ அது இல்லல்ல அப்டின் இல்ல அது கீழயு அந்த சாமி இருக்கு அது மேல வந்து அதுவா உருவானதா அங்க அங்க போனா நம்ப நெனச்சதெல்லா நடக்குது இந்த சு துணியெல்லா வைக்கிறாங்கல்ல அதெல்லா கொஞ்சோ வராது க்கா காப்பாத்து ஆமா சக்தி வாய்ந்ததுன்னு தா நா கொஞ்ச பேர்தா அது மேலயே போ முடியுது ஆனா ட்ரை பண்ணி போறவுங்க தா ஃபோன் ஒடையுது எங்களால்லா சுத்தமா போவே முடியல கொஞ்ச தொளவு மணல் மதோ ஆக்குது அத மணல்ல நடந்தா அந்த வெயிலுக்கு அது அப்டியோ வெயிலுக்கு அந்த கல்லுக்கு அப்டியே குத்துது காலு
கண்டிப்பா கண்டிப்பா இந்த வெயில் டைம்ல பாத்தீங்கன்னா செல நம்மளால பாருங்க வெயில் டைம்ல படியே எரி சாமிக் கும்ட முடியாது நடு ரோட்ல ரோட்லயே நடந்து போக முடியாது அப்டிங்கும் போது அந்த மல மேல ஏறது இதுலருந்து ரொம்ப கஷ்டோந்தா
ஆமா அதுவு கையெல்லா அப்டியே ரெட் ரெட்டா காப்பு காப்புனே ஆயிச்சு இன்னைக்கு வந்து நா எழுந்துருக்கவே முடியாது இல்ல வலி இருக்குமா அது அது ரெண்டு நாள் ஒன்னு ஒரு வாரோ அப்டிதா இருக்குன்றாங்க கையி காலு எல்லாமே வலிக்குது ஆ ஆமாம்மா
அதுக்கு சகோதரி நீங்க என்ன பண்றீங்கன்னா சுடுதண்ணியில கொஞ்சோ உப்புக்கல் போட்டு கொஞ்சோ அப்டியே கால கொஞ்ச அந்த கால் பக்கெட்ல பக்கெட் இருக்குல சகோத செரி அல்ல வச்சீங்னா கொஞ்ச அல்ல கொஞ்ச அல்ல கொஞ்ச கால கொஞ் நேர பத்து நிம்ஷ கொஞ்ச நேர வெது வெதுன்னு வச்சிருந்தீங்னா கொஞ்ச ரெத்தங் கட்றதுலா கொஞ்ச தனிஞ்சிரு
ஆமாம்மா நெறைய பேர் அப்டி சொன்னாங்க ஆமா நெறைய பேர் அப்டிதா சொன்னாங்க செரி எங்க காலைலே வந்து எ பத்து மணி ஆயிர்ச்சு பத்து மணி ஆயிர்ச்சு காலைல எழுந்தது போயிட்டு வந்துட் ரொம்ப டயர்டு வீட்டுக்கு வரத்துக்கு நைட் பதுனொன்ற ஆயிர்ச்சு
கண்டிப்பா நம்ம எங்கயாவ்து நம்ப ஒரு எடத்துக்கு நீங்க சொ சொன்ன மாரியு நம்ப நார்மலா பஸ்ல போயிட்டு வரத்துக்கே நமக்கு சுத்தமா ஒடம்பு ஒத்துக்காது நம்ம இரு ரெண்ட் நாள் படுத்து தூங்குவோ அப்டிங்கும்போது இந்த மழ ஆறு ஏழு மழைங்கு போதெல்லா ஏழு வீட்டுக்கு வந்துட்டு சுத்தமா டயர்ட்ல ஒன்னுமே பண்ண முடியாது சகோதரி நீங்க கண்டிப்பா நீங்க ஒங் க ஒங்க எடத்துல நா இருந்தேனா ஒரு
ஆ ஆமா இல்லனா காலைல போய் அஞ்சர மணிக் கோலம் போட் டு வந்து அப்பவு தூக்க தனியில்ல தூங்கிட்டு பத்து மணிக்கு டிஃபன் செஞ்சு சாப்ட்டோ அ பண்ண பண்ண
வேலைக்கு போயிட்டாருங்க அவருக்
ஆ இல்ல அவ்ங்க வந்து ஃபைனான்ஸ் தா பண்றாங்க அதனால எங்க வீட்லதா இருக்குவாங்க இப்ப இல்ல
சேரிங்க சேரிங் ஓ சேரிங்க அவரு தானே சகோதரி கூட வந்தாலு ஃபேம்லியா
இல்ல இல்ல அவ்ங்க வர்ல எங்க நாங்க அண்ணா அண்ணி
ஓ செரிங்க செரிங்க சகோதரி ஆனா கொழந்த அல்ல கொழந்தைங்களா வந்துட்டு ட்ர கொழந்தைங்களா அந்த மலைல ஏற முடியும்மா இல்ல கஷ்ட
ஐயோயோ கொழந்தைங்களலா வெச்சுனு எ சுத்தமா ஏற முடியாது நம்பளே ஏற முட்ல கொழந்தைங்களலா எங்கருந்து ஏத்த முடியு ஆனா முடியிறவ் இல்ல முடியிறவ்ங்க வந்து கொ கொ கூட் குட்டி கொழந்தயு இப்போ எங்க கொழந்தைலே அங்க போய் வேண்டிங்கிறாங்க அந்த குட்டி கொழந்த பெறந்த கொழந்த மேலே ட்த்துன் போறாங்களா அது எப்டிதா எட்த்துன்னு போனாங்கன் எனக்கு சா தெர்லனா
அது வந்து கடவுளோட சக்தி சகோதரி வந்து ஏனா கடவுளால வரங்கெடச்சு இத்தநாளா வந்து கடவுளுக்காக வேண்டுதல் பண்ணும் போது அந்த வழி தெரியாதுன் சொல்லுவாங்க சகோதரி பொதுவா
அதான் போன வாட்டி அந்த மாரி எட்த்துன் போனாங்கன்ட்டு நா கேள்விப்பட்டே அங்க இந்த மாரியெல்லா ஏற்னாங்க நீங்க நீங்ளே ஏற மாட்றீங்ளே அப்டின்
ஓ செரிங்க செரிங்க சார் கண்டிப்பா நீங்க மொத தரவ தானே போறீங்க அடுத்த தரவ போய் நீங்க ஏ றும் போது உங்களுக்கு கொஞ்ச பழகிரு உங்களுக்கு அனுபவமு கொஞ்ச இருக்கனால உங்களுக்கு பிரச்சன இல்ல சகோ அதுக்கு கொஞ்ச தயாராயிட்டு போவீங்க
ம் ம் அட்த்து வரவ் போ முடியுமா என்னென் தெர்ல இருந்தவாட்டி ரொம்ப பட்டுட்டு வந்ட்டே கூட ஒரு அண்ணா எல்ப்போட ஆ அவர் புட்ச்சு புட்ச்சு இட்னு வந்தாரு எதோ வய்சானவ்ங்கள இட்த்துனு வர மாரி வந்தாரு அந்த மலையில
ஓ சேரி சேரிங்க சக் கோதரி இல்ல கண்டிப்பா யாருக்கா இரு இல்ல சகோ மொத மொத நம்ம போம்போ கு சகோதரி கண்டிப்பா நீங்க சொல்ற மாரி எல்லாருக்குமே இப்டி இப்டி ஒரு அனுபவங்கிறது இருக்கு சகோதரி
ம் நா அழுந்தே அழுந்துட்டுதா இருக்கே பாருங்க அந்த வலிக்கு
அதுவு சகோதரி நீங்க சொல்ற மாரி இப்போ ஆ இப்ப ஏழு மலைய தாண்டி இருந்தா கூட பத்து ஒரு எட்டு மல அந்த மாரிதா படிக்கட்டு இருந்தா கூட தாராளமா எழுந்து இதுல தம் கட்டி ஏறி போயற்
இல்ல படிக்கட்டு வெளில இருந்தா கூட ஏறிர்லா நாங்க தீர்த்தமலலா போயிருக்கோ அங்க கூட படிக்கட் ஜல்லி அப்டிதா இருந்தது ஆனா இந்த மாரி கல்லு அந்த மல இருக்குல ஊர்லலா மல இருக்கு அந்த மல மல மாரி பாத்துக்றீங்ளா ஊருங்களெல்லா ஆ அது மாரி ரி அந்த மாரி ஆமா ஒரு கா முள்ளு முள்ளு செடிங்க இந்த இதுவு கல்லு அத மணல் வந்து நைசா குடுக்காது வெறும் கல்லுக் வெல்லாகுது மணலுங்க அப்ப கால் ம் ஆமா அப்புடியு முடிய எல்லாரு இப்ப எங்க அண்ண அண்ணியலா அவுங்க ரெகுலரா த்ரீ டைம்ஸ் போய்கிறனால அவுங்களு ஃபஸ்ட் தடவ கஷ்டபட்டாங்க ஆனா ரெண்டாத் தடவ மூணாத் தடவ போகணுன்டு அவுங்க போயிட்டாங்க
ஓ பரவால்ல அவுங்க வந்து அவுங்க வந்து அடிக்கடி போவாங்களா சகோதரி உங்க உங்க அண்ணா அண்ணி எல்லாருமே
கா
ஓ செரிங்க செரிங்க சகோதரி இந்த ஊர் வந்து செஞ்சின் போட்ருக்கு சகோதரி எந்த டிஸ்டிக்கோட சேந்தது
அது வந்து செஞ்சி திருவண்ணா
சகோதரி நீங்க பேசுறது எனக்கு க்ளியரா கேக்கல சகோதரி
ம் திருவண்ணாமல இருக்குங்ல
திருவண்ணாமலைங்ளா சகோ
ஆமா ஆமா அங்க செஞ்சின்னு ஒரு எடங்குது அங்கருந்து ஒரு டென்
ஆ செஞ்சி மலேனு சொல்லி நா கேள்விபட்டிருக்கே சகோத படத்துலலா பாத்தீங்கன்னா காட்டுவாங்கல்ல சகோத
ஆமா அது இன்னும் நல்லாருக்கும் இது செஞ்சி மல வந்து ரொம்ப இதுவாது வனதுர்கையம்மா பேரு ம் நீங்க செல்லுல போட்டுபாருங்க அது அப்டியே தெரியும் அந்த ரோடெல்லா எப் இப்டியிருக்கு அப்டின்
ஓ சேரி சேரி கண்டிப்பா வன துர்கையம்மனுங்களா சகோதரி காட் டுப்பகுதியில இருக்குங்ளாட்டுகு அதுக்கு பேர்தா வனன் சொல்லி வெச்சுருக்
ஆமா ஆமா காட்ல இருக்கதால அப்டி
ஓ சேரிங்க சா அங்க வேற சாமி எதுவு இல்லேங்ள துர்கை அம்மன் மட்டுந்தா இருக்குங்ளா சகோ அ ஆ கேக்குது சகோதரி ஆ கேக்குது உங் உங்குளுக் கேக்குதுங்ளா
ஆ எனக் கேகுது ம் சொல்லுங்க
சகோதரி அந்த கோயில்ல வந்து துர்கையம்மன் மட் டுதா இருக்குங்ளா வேற சாமி ஏதாச்சு இருக்குங்ளா சகோதரி
அதோ அங்க வந்து மேல எலுபிச்சம்பழொ வெச்சு நம்ம வேண்
ஓ செரிங்க செரிங்க சகோதரி ஓ செரிங்க பா போய்ரு கண்டிப்பா நா கூகுள்ல வந்து நீங்க சொன்ன கோயில போடு இது ரொம்ப ஃபேமஸான கோயில் பழமை வாய்ந்த கோயிலாருக்
ஆமா ஆமா அதா அது அதுவே உருவானதா அது உதயமே
ஓ அப்புடிங்ளா செலவெல்லா எப்டி சகோதரி செலவெல்லா எப்டி வச்சாங்ளா இல்ல
செலவுனா
இல்ல சகோதரி அதுவா உருவாச்சுன் சொல்றீங்ளே செலவெல்லா எப்டி நம்ம மனுஷங்கதான வெச்சுருக்க முடியு எப்டின் கேக்
இல்ல இல்ல அதுவே உருவானதா அது அப்போ
ஓ அப்டி அந்த காலத் துல உருவாய்ருக்குன் நெனைகறே அத வந்து கடவுளோட படைப்புன் நெனைகறே சகோதரி ஓ அப்டி அது எத்தன வருஷ சகோதரி பழமையானது
அது எனக் தெர்ல நானு இப்பதா ஃபஸ்ட் டைம் கேள்விபட்டே செரி அண்ணி எங்க அண்ண அண்ணி சொன்னாங்க எல்லாரு போறாங்க நீயு வா வந்து மூண் ட்ரை பண்ணி ஏறுன்னாங்க ஆனா என்ன சுத்தமா ஏறமுல்ல அந்த சூழ்
கண்டிப்பா இல்ல சக் இல்ல மொதோதடவ வந்து ஆ அது மொதோ தரவ இந்த அனுபவொ இருக் சைட்ல நீங்க சொல்ற மாரி புடி எதிரு இருந்தா பரவால்ல சகோதரி கைப்புடி இல்லேனா ரொம்ப செரமோந்தா சகோதரி ஏறதுக்கெல்லா கண்டிப்பா நமக்கு
அங்கங்க அந்த கல்ல புடுச்சுபுட்
அதா அத புடி எப்டி சகோதரி ஒருத்தவங்க சப்போஸ் இப்ப நமக்கு முடி என்ன சகோதரி இப்ப நீங்க ஏறுறீங்க உங்களா வ என்ன சகோதரி இப்ப உங்களால ஏறம் இப்ப உங்களால ஏற முடியல பாதிலே நிக்கிறீங்க எப்டி பின்னாடி வரவங்க எப்டி வருவாங்க
அவுங்களுக்கெல்லா பழக்கோ ஆயிருச்சு பிராக்டிஸ் ஆயிருச்சு எனக்கு பின்னாடி போனவங்க எல்லா வந்ட்டாங்க
ஓ செரிங்க செரிங்க சகோதரி
எங்களுக்கு முன்னாடி போறாங்கல்ல அவுங்க வந்தே வந்துட்டாங்க அவுங்கெல்லா போயிட்டு வந்துட்டாங்க மேல போயிட்டு
நமக்கான நேரம் முடிந்து விட்டது சகோதரி அடுத்த அழைப்புல தொடர்ந்து நம்ம இத
ஆ செரிங்க ம் செரிங்க கண்டிப்பா நன்றி நன்றி ம்
உம்